போ நண்பா இது அன் பேசினே இருக் போம்போதே கட்டாயிடுச்சி
ஆமா நண்பா
அது முந்த நாள் வந்து ஒரு பொறந்த நாள் அங்க அங்க போனே அங்க நீங்க வந்தீங்களா
ஆஹ் நண்பா பொறனாலே எனக்குதான் நண்பா
ஓ செரி செரி நம்பா அங்க போனே போயிட்டு நானு ன்னொரு பாயனு போனோம் நான் வந்து ஒரு முனை கால் அக்கா கானம்னா வீட்டு்லருந்து களம்பி அங்க போயிட் டா இன்னொரு அந்த அ அந்த பைய வந்து அப்படிய பேருந்துல வந்துட்டா சரிமன் ஏ அங்க வந்துட் நா வெயிட் பண்ணே அந்த அப்பற அந்த பைய வந்தான்
இந்த இங்க பஸ் ஸ்டாப் போ ரிஸ்சேரி ஸ்டாப் வந்து வெய் பண்ணங்களா
ஆமா ஆம் ஆ ஆ ஆமமா அங்க வந்துட்டு ஹ நா வெயிட் பண்ணட்ருந்தே அப்பற அவர் வந்தாரு வந்ததுக்கப்பற நாங்க அதான் ஹ அந்த கடை எங்க இருக்குன்னு தேடி போயிட்ருந்தோ கேக்கு வாங்கறதுக்கு அங்க போனாப் ஃபஸ்ட்டு ஹ நாங்க போய் முன்னாடி போய்ட்டோ அங்க இந்த இதுப் போடுறாங்கல ச் வேலைதா நடக்கறதுனால மூடி வச்சிருக்காங்க ரோடு ல்லா அதனால கடை எங்க நீ ஒழுங்கா காட்ல அப்பற நாங்க எங்கேயோப் போயிட்டு மறுடியு தேடினு வந்தோ அதுக்கப்புற ப தா எங்கங்கக்கு சுத்தினு இருந்தொ அதுக்கப்பற ஒரு ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டதுக்குப்பற தா சொன்னாங்க அந்த சந்து குள்ளாறு இருக்குனு சொல்டு அந்த சந்துக்குல்ல பத்தா எதோ கடை இருக்கிற மாரியே இல்ல அங்க உள்ள போனா ஒரு கட இருந்துச்சு அங்க போனா கேக் எல்லா இருந்துச்சு ஒரு நாலஞ்சு கேக் இருந்துச்சி அப்புற அந்த ஒரு கேக் வாங்கின்னு அந்த பைய வீட்டுக்கு போணோ போனதுக்கு அப்புற அவங்க அம்மாதா இருந்தாங்க அதுக்கப்புற நாங்க போயிட்டு கேம்லா ஆடினு இருந்தம் ப்ரோ
என்ன கேம் ப்ரோ என்ன கேமு
இது ராஜாராணி விளாண் அப்பறொ இந்த மூணு பூ வச்சு கேம்மெலா வெளயாடுவாங்கள ஃப்ரோ அத எணச்சி ஆஹ் அந்த விளையாட் டுருந்தோ நண்பா அது விளையாடிட்டு அப்டியே உக்காந்து ந்தோ அவங்க அம்மா வந்து பாயசொ குடுத்தாங்க பாயாசலா குடுச் ட்டு உக்காட்டுருந்தோ உக்காந்துட்டு
ம்
வண்ட்டோ உக்காந்து ஃபோன் பாத்துட்டுருந்தோ பாத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்றொ அந்தப் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லா வந்தாங்க அதுக்கப்பற அவுங்க அஹ் உக்காந்து பேசினுரிந்தாங்க அப்புற இன்னொரு பைய கூட வந்தானா அவ வந்து இந்த அசைவோ சாப்புட மாட்டான்னு சொல்ட்டு அவனுக்கு கூட தொட்டுக க்காக வாங்றதுக்காக நாங்க போயிருக்கோம் போயிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிம்ஷம் கழிச்சி வந்தோம் அதுக்கப்றம் வந்ததுக்குக்கப் புறம் இது எனக் கேக்லாங் வெட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்ட்டுட்டு இருந்தோம் சாப்ட்டுட்டு அன்னிக்கு அந்தப் பைனக் கூப்ட்டு பேய் அங்க விட்டு வந்தோம் ப்ரோ விட்டுட்டு வாரம்போ ஆஹ்ன் ப்ரோ இது ஐநாவரம் கிட்ட விட்டன் ப்ரோ
அவன நடந்துப்போ சொல்லு சொல்லாத ப்ரோ அவன் தலவலி ப்ரோ
அவன் தலவலிதான் ப்ரோ என்னா ப்ரோ பண்றது செரி உடு ப்ரோ டென்ஷன் ஆவாத ப்ரோ அங்க விட்டுட்டு போயினே இருந்தேன் வீட்டுக்கு வன்ட்டு அதுக்கப் புறோ வண்டி கவறெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருந்தேன் வந்து தூங்குர்த்துக்கு கொஞ்சொ லேட் ஆயிச்சு அதுக்கப்பறம் ஆயிணும் அவளோதான் ப்ரோ அந்த நாள் அப்டியே முடிஞ்சு போச்சி
என்ன கேக் கேக்லாம் வெட்னீங்களா அவனுக்கு
நா வாங்கினு போனே ப்ரோ வாங்கினு போய்தா ஒன்னாதா வெட்ணும் ப்ரோ
என்ன இது ப்ரோ
அது பிளாக் பாரஸ்டு ப்ரோ அமெரிக் ரிக்க பிளாக் பாரஸ்டு ப்ரோ
ஓ கருப்பு காடா
ஆமாம் ஓ இது ப்ரோ செரி நண்பா இது நம்ம அந்த இன்டென்ஷிப் போறோல
ஆமா
அங்க வந்து ச்ச் பக்கத்துல ஒ ரு பூங்கா இருக்கு
பூங்கா ஒ ஒ ஒ ஆமா ஆமா கேள்வி பட்ருக்க
அங்க வீடியோ எடுக்னு நண்பா எனக்கு
ஏ ஏன் என்ன என்ன மாரி இது சோசியல் மீடியால போடவா?
ஆமா ஆமா ப்ரோ ஆமா ஆமா நண்பா அதுலதா நண்பா, அதுல போறதுக்கு வேணு வீடியோ இது ஏ ஃபோ என்னோட தொலைபேசில வந்து இதுவா இருக்காது ச்ச் அ தெளிவா இருக்காது உங்க உக தொலை கொஞ்ச நல்லா தெளிவாருக்கோ
ஆ வந்தர்லா வந்தலா, நானு பண்ணு இந்தமேரி இந்த இதலா இருக்கே இந்த யூடியூப்லலா போட்டு வீடியோ போட்டு எ ஒரு மாரி எதாச்சு ஒரு சவால் மாரி வேணு ஒரு வீடியோ இல்ல எதா ஒரு அ ஒரு ஐடியா குடுக்குற ஒரு
ஓகே ஓகே நண்பா ஆக்சுவலி நா வந்து ரெண்டு யோசன வெச்சிருக்கே நண்பா இது ஒண்ணு வந்து இந்த கதல்லா சொல்வாங்கள நண்பா ஒர்த்தர் பத்தி அந்த மாரி கத சொல்ற மாரி வீ உலைக்கின்ற பெரிய பெரிய ஆளுங்குளா அவங்ள மாரி பண்லான்னு யோசுச்சு வெச்சிரு டெய்லி ஒரு து ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாங்க குட்டி குட்டியா வீடியோதா போடுறாங்கல்ல நண்பா அந்த மாரி போடலா அப்டின் சொல்ட்டு யோசிக்கிறே
அது ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு ஸ்பாட்ல ஒரு ஒரு எடத்துல போய்ட்டு எடுக்கணு ஆஹ்
அது இருக்கு ரொம்ப நெறைய ஸ்பேஸ் இருக்கு நெறைய ஸ்பாட்டா இருக்கு நம்ப அதுக்கு அங்க போயி ஏத்த மாரி வீடியோ மட்டு எடுத்துக்கிட்டா போது
ம் ம் ம்
அதுக்கப்ரொ அது இல்லாம அங்க சாப் புட நெறைய கட கூட இருக்கும் அ இந்த ஸ்நாக்ஸ் மாரி இந்த குழி பணியாரோம்
ஆஹ்ஹ அஹ்
சாண்ட்வெஜ் ஆஹ் பானிபூரி அந்த மாரி தனல்லாகும்
அதுக்கு பானிப்பூரி வந்து ஒரு சில கடத்துல நல்லா தூய்மையா இருக்குது ஒரு சில எடத்துல வந்து மாரி இருக்கு அது என்ன பண்றது அது கம்ப்ளைண்ட் தா ரெய்ஸ் பண்ணு அது என்ன ப்ரோசஸ்னு தெர் உம் பாத்து சாப்பட்ணும் நெறைய வேற பரவுது
ஆமா ஆமாம் அ
பாத்து பண்ணு
ம் ம் அதுதா ஒரு ஒரு காணொலி எடுத்து வச்சிக்கிட்டோன்னா அப்பறோ இந்த வேலக்கி போறல்ல அந்த பைக்ல அது போம்போது டைம் இருக்கும் போது கொஞ்ச கொஞ்ச எடிட் எதாவது பண்ட்டோன்னா அப்றொ போட்டுக்கலா அதுதா யோசிக்கிறே அப்றொ அத் து இல்லாம நம்ப ட்ரிப்பு போனோன்னா க இந்த பைக்ல சுத்தி பாப்போ அதுல்லா பண்ணுவோல்ல நண்பா அதல்லா கூட வீடியோ எடுத்து ஆமா ஆமா அது போல்
அதே மாரி நீ இந்த மேரி நெறைய பேர் இத ஃபாலோ பண்றாங்க பைக் டாக்ஸி ஓட்டி நா ஒரு ஒரு மாசத்துல யொ இத்தன லட்சம் சம்பாதிக்கறே இத்தன கோடி சம்பாதிக்கறே இத்தன வருஷத்துல அது மாரி கூட நீ போட்லா
அந்த மாரி போட்லா நண்பா ஆனா என்னன்னா நா வந்து கொஞ்ச நாள் தான ஓட்ட போறே நண்பா எ வண்டி என்னோட வாகனம் செட் ஆகாது எங்க தாத்தாவோட வாகனோ நா யூஸ் பண்ற அதனால வந்து நா கொஞ்ச நாள் தா கேட்டு வச்சிருக்க தொடந்து அது ஓட்ட முடியாது என் வாகனத்த ஓட்லா ஆனா கொஞ்சோ அலைச்சலா இருக்கும் அதுதா ம்ம் அதுதா அந்த மாரி இதெல்லா வேணா
ம் ஓ நீ இந்த மாரி வீடிய போடப் போட சொன்னல்ல அந்த ஐடியா வேற என்ன பண்ணலா என்ன பண்ணா நல்லா இருக்கு
அதுதா ப்ரோ அதுதா யோசிக்கிறே அதா இன்னொரு நண்பர் இருக்காரு எனக்கு அவரு வந்து இந்த மாரி வீடு கட்ட போறே அப்டீன்னு சொல்ட்டு இருந்தாரு புதுசா
வீடு கட்ட போறாரா நல்ல விஷயந்தா ஆ
இந்த மாரி அதாது ஆர்க்கிடெக் எதாது தெரியுமா என்மான்னு கேட்டாரு அப்பறோ இந்த யூத் ட்யூப்ல அந்த வீடியோ எடுத் அதா பாத்தே அந்த நம்பரா அம்ச்சி விட் டவருக்கு அவரு சேரி பாத்தாரு அப்பறோ அவரு அவரு என்கிட் சரி இந்த மாரி இவங்கெல்லா வீடியோ போடுறாங்களே அதே மாரி நம்மளு போடலாமா என்
ஆமா ஆ
இந்த மாரி நூறு நாள்ல நாங்க வீடு கட்ட போறோ அந்த மாரிலா வீடியோ போடுறாங்க ப்ரோ நண்பா
ஆ நல்ல ஐடியா தாங்க எனக்கு தெரிஞ்ச பசங்க கூட நிறைய பேர் அத பண்றாங்க தெரிஞ்சி அத நம்ம பாக் ஜிம்னாஸ்டிக் போட்டு நம்ம பண்ணிக்கலா
ம் ம் அவங்க இப்பதா வீடு கட்ட போறாங்களா மொத மொதல்ல நல்ல இடோ ஏதாது அதுதா தேடிட்டு இருக்காங்க ஆமா ஆமா அவங்க மொத்தமா சேத்து வச்சிருக்காங்க அவங்கெல்லா கொஞ்சோ பணக்காரங்க தா ப்ரோ அவங்க அதனால பிரச்சன பிரச்சன இல்ல அவங்களுக்கு அவங்க கட்டிடுவாங்க எடோ ஏதாது தெரிஞ்சா எதா நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க அப்டின்னாங்க சேரி சேரி நண்பா அப்டின் சொல்ட்டு விட்டே
அவங்க எடம் வாங்கி கட்டி அதுக்கப்பற பண்றதுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு வீடு வாங்கிட்லாமே அதுகாண்றி புதுசாவே கட்டி வச்சிருப்பாங்க
கட்டி வச்சிருப்பாங்க தா ஆனா இப்போ நம்ம கட் ணேணுன்னும்போது நம்ப ஆசிக் கட்லா மத்தவங்க எப்டி கட்டி வச்சிறுப் பாக்போனா அது அவங்க இஷ்டத்துக்கு இருக்கு இப்ப நம்மனா இப்போ நம் நய் எந்த எடம் வேணுன்னு சூஸ் பண்ணிக்கலா எங்க பாத்ரூம் வேணு எத்தனபேர் இருக்கும் அதுக் ஏத்த மாரி பிளான் பண்ணிக்கலாம்
இதுக் அமிச் சீக்கிரம் முடியுமே சரி அதெல்லாம் கொஞ்சம் இன்ஞினியர்க் காட்னோ அத வலிக்கும்
நா அது கரெக்ட்தா ஆனா நம்ப போரு இருவது வருஷம் நா அம்பது வருஷம் இந்த வீட்ல் இருக்க போறோம் அது நம்ம ஆசை அதான் நம்ப ஆசைக்கு கட்டிட்டோனா முஞ்சூரும் ம் இப் நம்ப அவர் பாார்த்தாங்க அவங்க ஆக்சுலி
இல்ல ஒரு ஒரு எடத்துல ஒரு ஒரு மாரி இருக்கு இப்ப ஒரு எடத்துல எடம் பெருசா இருக்கு ஆனா வீடு சின்னதா இருக்கு சில எடத்துல வந்து மொத் மொத்தமா வீடே ரொம்ப சின்னதா இருக்கு அந்த மாரி இதுவா இருக்கா அதனால அவங்க எவ்ளோ அவங்களுக்கு அளவு வேணுமோ அவங்க பாத்துப் பாங்களா அவங்க வீட் வீட்ல வந்து மொத்தம் மூணு பேரு மூணு அண்ண தம்பிங்க அதனால வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சே ஒரு மூண் நாலு பெட்ரூம் வரமாரி
ஆமா ஆமா அவங்கவங்களுக் ஃபேமிலி எப்படியூம் பெரூக்கூம் கல்யாணம் ஓ
ஆ அதுவேறப்ப, அப்டின்னூம் போது அவங்களுக்கு பிரைவெசி வேணும் இப்ப முக் முக்காவாசி வீடு எல்லாமே இந்த டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி தானே இருக்கு அவங்க எப்படிருந்தாலும் ஒரு மூண் நாலு ரூம் எதிர்பாக்குறாங்க அவங்க அம்மா அப்பா வேற இருப்பாங்க
ம் எப்டியோ சென்னை சிட்டிக்குள்ள எடோ ரொம்போ க்ரோ கணக்கலதா போவு அவ்ளோ சீக்ரோ ஈசியா கெடைக்காது
அதுதா அதுதா கஷ்டோ அதுதா அவரு என்கிட்ட சொல்ருந்தாரு சொல்லிட்டு இருந்துட்டு அதா அவரு சேத்து வச்சிருக்காரு அவருதா பொண்ணுள்ள அவர் கொஞ்சோ நல்ல பெரிய இடம் தா அதா அவர் ஆக்ஸ்லி இப்ப அதா பல வருஷமா காஸ் சேத் குடும்மா இப்பதா உங்க சேத் த்து எதா வீடு கட்டாம அப்டி இருக்காங்க ரெண்ட்லயே வந்து காஸ் சேத் வச் சேரி அந்த மாரி உம் அதுதா கட்டிற கட் அதா சொல்டு இருந்தாங்க அப்றோ நா பேசிட்டு இருந்தோ வேல இப்போது என்ன எதுன்னு சொல்டு வேலல்லா ஓகேதா நா என்ன டைமிங் தா செட்டாவுல கொஞ்சோ டையடா இருக்கு ரெஸ்ட் எடுக்க முள்ள
ஆமா ஆமா எங்க செட் ஆகல ஆமா கால் பன்
ஆஹ் இதா அதா நா பண்ற
உம்
அப்றோ வேலையில எங்கயாவது உம்
நானு ப்ரோ வேலைக்கி போனு எனக்கும் டைம் எதுமே செட் ஆவுரதில்ல எதா வேல இருந்தா சொல்லு பஞ்சாப்
ஆம் ப்ரோ சொல்ற ப்ரோ அது எதா கடைக்க மாட்டீங்து நண்பா இப்போ எங்க நம்ம மீரி கிட் ட எங்கியு கெடைக் மாட்டிங்து
உம் பண்ணாலு ஒரு சில கம்பெனில வந்து சவரம் பண்ணிட்டு வர்ணும் மூஞ்ச ஃபுல்லா. சவரம் பண்ணோ அப்டிறாங்க